லி எப்டி சொல்லிருக் இல்ல
உம் நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி
நல்லாருக்கே தோழி சாப் டிங்களா
ம் சாப்ட தோழி நீங்க
உம் நானு சாப்டோ தோழி என்ன சாப்டிங்க
நானு காலில முந்தா நேத்து களி செஞ்சியிருந்தேன்ல அதோட கூழு
உம்
அப்பறோம் இது சிறுதானயா அந்த சம்பா கோதும ரவ இருக்கால அதுல கிச்சிடி பண்ணிருந்த
சேரி சேரி தோழி எல்லாமே நீங் எப்டி சொல்றது ஆர்கானிக்காவே எடுத்துக்கிறிங்களா தோழி உம் சேரி சேரி தோழி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
உடிமிக்காக செஞ்சுட்டுருக்கோ
மத்யானதுக்
நசம் பயிரு ம்
சேரி சேரி பதார்த்தோ எதுவு இல்லையா
ஆமா ஆமா
சேரி சேரி தோழி நீங்க என்ன அதிகமா நல்லா சமைப்பீங்க ஹலோ. கேக்குதா தோழி ஹலோ. ஆ எனக்கும் கேக்குது சொல்லுங்க. ஆ எத நீங்க அதிகமா நல்லா சமைப்பீங்க மாஸ்.
நானு வெஜ்ஜி சமைக்கிற நான் வெஜ்ஜே சமைக்கல
எது நல்லா சமைப்பீங்க
பிரியாணி நல்லா செய்வே
அப்டியா உம் ரெசிப்பி ஷேர் பண்றீங்ளா
ஆஹ் சொல்றே பிரியாணி வந்து ஃபஸ்ட்டு மட்டன்னா மட்டன ஃபஸ்ட்டு ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டு வெச்சர்ணு அந்த மட் மட்டன்ல வந்து நீங்க வெறு இது வெய்க் கூடாது மட்டன நல்லா கழுவி
உம் உம்
உப்பு மிளகா தூளு மஞ்ச தூள் மஞ்ச தூள் எல்லா போட்டு வேக வெக்கணு
உம் உம்
அது அந்த மார் வேக வெச்சின்னா மூண் நாலு விசில் விட்டாலே வெந்துடு கொஞ்சோ அதாவது ரொம்பல்லா இல்ல முக்கா பதத்துக் வேகு அதுக்கப்றோ நீங்க வேணா இது குக்கர்லியோ இல்ல இது த டபரால செய்யர்துனாலோ எண்ண கொஞ்ச நெய் உட்றணு ஃபஸ்ட்டே எண்ண நெய்யு நல்லார் க்கு பிரியாணிக்கு அப்பறோ வந்து அந்த ஸ் பைசியஸ் இருக்குல்ல
உம் லவங்கப்பட்ட
ஏலக்கா பிரிஞ்சி எல பிரஞ்சி எல கேள்விப்பட்டுக்கறீங்களா போடுவீங்ளா அதெல்லா
கேள்விப்பட்டுருக்கே ஆனா நா நா வந் து பிரியாணில அத யூஸ் பண்ண மாட்டே
பிரிஞ்சி எல போடுவோ நாங்கெல்லா
உம்
பிரிஞ்சி எல அதெல்லா போட்டுட்டு அப்பறோ வெங்காய்ம் பச்ச மொளகா வெங்காயோ அதெல்லா நல்லா போட்டு வெங்காயோ வந்து நல்லா ப்ரௌனிஷ்ஷா வேகணு
உம் உம்
ஆச்சி ப்ரௌனிஷாவணு அதுக்கப்பறோ தக்காளி போட்டுர்ணு தக்காளி நல்லா வெதுவாய் ட்டுனே அது தக்காளி எல்லா நல்லா அதுலே மசிஞ்சிரு நம்போ வதங்கர்தலே உப்பு போட்டு வதக்கிட்டம்னா நல்லா ம சிஞ்சுரு அப்றோ இஞ்சி பூண்ட் பேஸ்ட் போட தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாங்க ஒரு டம்ப்ளருக்கு ஒரு அந்த மாதிரி
செரி செரி
ம் அந்த மாரி எடுத்துட்டு போட்டுடுவோ அப்புறோ நல்லா இஞ்சி போனோ இஞ் இஞ்சி பூண்டு போடன என்ன பண்ணணு அந்த இது புதின இல இருக் இல அதெல்லா போட் ன்னு அப்புறோ நல்லா து நல்லா இது ஆவணு அதுக்கப்பறோ ஆ தயிர் வுடுனும் கறிப் கறிப் போட்டு தயிர் வுடுங்க அப்போ தா கறி வந்து கொஞ்ச இன்னு கொஞ்ச வேகு அதுல கறி போட்டு தயிர் வூட்டு அத கறி கொஞ்ச நல்லா வேகற மாரி அதல பண்ணிட்டு மொளகா துள்ளு மந்து மொளகா துள்ளுனா சத்தி மிளகா தூள் தா யூஸ் பிரியாணிக்கு எப்மே அதா நல்லா இருக்கு அதே போல மஞ்ச தூள் போடுணும் ஏன்னா அந்த கறிக்காக எல்லா கறியிலயே போடுங்க அதோட கூடு
ம் ம்
ஆ அதுவல்லா ரெண்டு கலந்துட்டு அளவு தண்ணி ஊத்திடணு ஒண்ணுக்கு ரெண்டு
ம் ம்
நல்லா போச்சுனா அது உப்பு காரம் அதுல தான் பாக்கணு உப்பு காரமு ஓரளவுக்கு ஒரச்சா நமக்கு சாதத்துல ஒரக்கு ஆனா அரிசி இழுத்திரு
ம் ம் செரி செரி
போட்டிங் அளவா எது போட்டவோ கம்மியா இருந்துச்சுன்னா அது வந்து ஃபுல்லா கார உப்பலா இழுத்து சும்மா வெறு இதுவா தா தெரியு அர உப்புமு காரமு நல்லா உரைச்சா தா சாதத்தில உரைக்கு
ம் நான் எப்படி செய்வன்னா இதே மாரிதா தா என்னா இது மாரி வெந்துதா அதிகமா தா சிக்கன் தான் செய்வேன். ஏன்ன எங்க வீட்ல அதிகமா வந்து ச்சு ஹஸ்பண்ட் வீட்ல வந்து மட்டன் அதிக யூஸ் பண்ண மாட்டாங்க எல்லா சிக்கன் இல்லனா பீப் இருக்குல்ல அதைதான் நாங்க அதிகமா செய்வோம் நான் எப்படி செய்வானா சிக்கன் செய்னுன்னா சிக் பஸ்ட்டு மேரினேட் பண்ணிப்பே மசாலல்லா
ம்.
சிக்கன் மசாலா அது இல்லாமே சிக்ஸ்டி நம்ம மேக்னேட் பண்ணுவோல அந்த மாரி மேக்னெட் பண்ணி ஃப்ரீசர்ல அதா ஃப்ரிட்ஜல வச்சருவே அதுக்கப்றோ நீங்க சொன்ன மாரி எ ண்ணே, நெய் விட்டு. லவங்க, பட்ட, ஏலக்கா பிரிஞ்சி இல போட மாட்டே
ம்.
அது போட்டு அதுக்கப்பறோ வெங்காயோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய்ல வெங்காய கூடயே இஞ்சி பூண்டி பேஸ்ட்டு நல்லா வ அந்த ஸ்மெல் நல்லாஇருக்கு அதுக்கப்பறோ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோ இல்லையா தக்காளி கூடயே தயிரு. மொளகா தூளு கரம் மசாலா எண் என்ன நம்ம போட்றோமோ, சிக்கன் மசாலா அதெல்லா போட்டு நல்லா பேசஞ்சி கையால்யே நல்லா பெசஞ்சி அது அப்டியே போடுவோ போட் நா போடு போட்டு நல்லா அப்டியே பண்ணிட்டே இருப்பே அது நல்லா இதா ஆயிடு கொலைஞ்சிடு தக்காளி வெங்காயௌ இஞ்சி சேந்துடு அதுக்கப்புறோ நம் மேக்னட் பண்ணி வெக்கணு சிக்கனு அதுவு போட்டு அப் இப்பதா சிக்கன் க்குள்ள கூட மசாலா எறங்கு அது ஜுஸியா இருக்கு அப்டியே சாப்புடும் போது
ஆமா
அந்த மாறி அ போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி அதுலயே விடும் சிக்கன்லயே சும்மா லைட்டா சின்ன டம்ளர்ல கொஞ்ச தண்ணி விட்டு மூடி வச்சுடுவேன் அது எண்ண பிரிஞ்சு வரும் இல்லையா சிக்கன் வெந்து அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணி ஓரமா வெச்சுட்டு இன்னொரு இன்னொரு அடுப்புல வந்து ஒல வெக்கற மாறி தண்ணி இப்ப பாஸ்மதி அரிசின்னா நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி அது வந் வடிகட்றோ அஞ்சோட்டு தண்ணி அதுக்குள்ளயே எண்ணெ சீரகம் கொஞ்சோ புதினா கொத்தமல்லி அது எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க வச்சு அ கொதிக்கு அந்த தண்ணி நல்லா கொதிச்சு கிரீன் கலரா ஆயிடு அந்த தண்ணியே அப்ப நல்லா கொதிச்சு வரும்போது இந்த அரிசி ம் கழுவி வெச்ச அரிசிய அதுல போட்டு ஆஃப் பாயில் ஆ ஆகும் போது வடிகட் வடிக்கட்டி அந் த இப்போ நம்ம செஞ்சு வெச்சோல்ல பிரியாணி அந்த கிரேவி மாரி அது எல்லாமே கொஞ்சோ கிண்ணத்துல எடு த்து வச்சுட்டு கீழ கொஞ்சோ கிரேவி இருக்கு அப்ப ஒரு ஒரு லேயர் ரைஸு இன்னொரு லேயர் வந்து அந்த கிரேவி சிக்கன் இன் இன்னொரு லேயர் அந்த மாரி ஃபுல் லா லேயர் லேயரா போட்டு முடிச்சு லாஸ்ட்ல கொஞ்ச பால் பாலு கலர் பவுடர் இருக்குல்ல கேசரி பவுடர் அது கலக்கி அது போத்தி தம் போடுவே
நாங்க கேசரி பவுட்ரு யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா இந்த ஏன்னா சக்தி மெளகா தூள் போட்றதே கலர் வந்துருது
வருதா நா சத்தி மொளகாதூளும் யூஸ் பண்ணுவே நா பிரியாணி மோஸ்ட்டா யூ யூஸ் பண்றது வந்து சத்தி மசாலா சிக்கன் மஸ் சிக்ஸ்டி ஃபை மசாலா கர மசா இது மூணு தா நா போடுவனே பிரியாணிக்கு அந்த சிக்கன் மேக் நா எக்கும் இதா போடுவே நாங்க வந்து கொஞ்சோ ஸ்பைசியா சாப்டுவோ
ம்
ஆனா கொஞ்சோ கலர்ஃபுல்லா இரு கலர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இது தம் பிரியாணி இல்லியா நீங்க தண்ணி போடும் போது அது எல்லாமே சேந்து கலர் வரும் இது வந்து கொஞ்சோ ஒயிட் ரைஸ் மாரி நி்க்கும் நம கெளறி சா கெளறி எடுக்கணு அதால மேல மட்டும் ஆமா மேல மட்டும் கொஞ்சோ கொத்தமல்லி புதினா போட்டு மில்க்ல அந்த பால்ல அந்த கலர் பவுடர் கொஞ்சமா சேத்து தம்மா ஒரு இருவது நிம்ஷத்துக்கு ஸ்லோவுலே தம்ல வச்சுடுவோ அது நல்லா இல்ல நல்லாருக்கு இப்டி உதிரி உதிரி யா வரும் ஏன்னா நா தண்ணி போட்டு அதிகமா செய்யவே மாட்டேன் இப்டிதா செய்வேன் நறைய செய்ட்டும் கொஞ் ஜமா செய்ட்டும் இந்த மாரிதா நா செய் சொல்
நெறையனா எவ்ளோ ஒரு கிலோக்குகல்லா செஞ்சுக்கிறீங்களா
நார்மலாவே நா வீட்ல செய்வே ஒரு கிலோ ஒன்டர கிலோ செய்வே நெறைய இன்னு அஞ்சு கிலோ கூட செய்வே நா தனியாவே
ம் ம்
பிரியாணி இந்த கீ ரைஸ்லாம் சொல்லுவாங்கல்ல நெய் சோரு அதல்லா நா நல்லா செய்வே
ம் ம்
இப்ப ஏதாவது ஃபங்க்ஷனா அந்த மாரிதா நா தா செய்வே வீட்ல வீட்டோட எதாவது ஃபங்க்ஷனா எங்க வீட்டுல நாங்க நா செய்வே ஸ்வீட் எல்லாமே ஒரே தனியாள் நின்னு சீக்கிரம் சீக்கிரமா செஞ்சிருவே
ம் ஆமா உங்க வீட்ல சமையல்னா நீங்கதா செய்வீங்கல்லாம்
ஆமா எல்லா மே நல்லா செய்வ நா அபெருமையா சொல்லிக்கல
ம் அததா இல்ல ஒவ்வொருத்தரு அப்படிதா இங்கேயு அப்பதானா எல்லாமே செய்வோ நா செஞ்ச எல்லா நல்லா இருக்குன்னுவாங்க
அப்டி எங்க மாமியாரு வீட்ல எல்லாமே நான்தா செய்வங்க எங் நாத் த்தனார் வந்து நீங்க செய்யுங்க நீங்க செய்யற சாம்பார் நல்லா இருக்கும் நீங்க செஞ்சா அப்டின்னு சொல்லுவாங்க ஸ்வீட் கூட நல்லா செய்வ ஸ்வீட்லாமே என்ன கேரட் அல்வா பீட் ரூட் ஹல்வா ம் பொடலங்கா ஹல் வா எல்லா நல்லா செய்வே
ம் ம் புடலங்கால ஹல்வா செய்வீங்களா
ஆ பு புடலங்கால்லையு ஹல்வா செய்வோமே
ம் ம்
அதுக்கப்பறோ சும்மா வீட்டுல போர் அடிக்கும் போது தனியா இருக்கும் போது
நீங்க கேரட் அல்வா என்ன பண்ணுவீங்க சிவி விசில் விட்டுருவீங்களா ஓஹோஹோ சிவி போடுங்களா
ஃபர்ஸ்ட்டு நல்லா சீவி நல்லா அது வதக்கிப்போ நெய்ய விட்டு தண்ணில்லா டிரை ஆ குல்ல
ம் ம்
ஏனா கேரட்ல வந்து உங்களுக்கு தண்ணி விடு இல்லயா அந்த தண்ணி ஃபுல்லா நல்ல ய் ஆனதுக்கு அப்புற பால் பேக்கெட்டு இருக்குல பால் போட்டு விஸ்ஸிங்கு தண்ணி போட்டு விஸ் இல்ல பால்லாதா வி சில் விடுவோ நல்லா வெந்துற அளுவு க்கு விசில் விட்டு கொஞ்ச பால் இருந்தா அதில் ரைப் பண்ணிட்டு அது கூடியே சக்கரை போத்து நல்லா மிக்ஸ் பண்ணி சக்கரை மெல்ட் ஆகு இல்ல அதெல்லா நல்லா திக்னஸ் வந்ததுக்கு அப்புற நெய் அதா நட்ஸ்லா போட்டு இது பண்ணிங்க லவங்க பட் ட போடுவோ நாங்க ஸ்வீட் எதுலயு கொஞ்ச லவங்க கொஞ்ச பட்டை போடுவோ கம்பல்சரி அந்த மாரிதா பீட்ர எல்லாம் பீட்ரூட் அல்வாவு இந்தே இந்தே மாரிதா பூசணிக்கா அல்வா செஞ்சாதா பொடலங்காய்ல சொன்னன்ல அதுவு இதே மாரிதா அப்ற எல்லா இதுக்கு மில்க் மெய்டு போடலா நம்ம சக் கர போட்டு கெலக் கலக்குறோல அந்த டைம்லயே மில்க் மெய்டு போடலா அப்ற கோவா இருக்குல பால்கோவா அது கூட போடலா நம்ம போ அதுதா டேஸ்ட்டே
ம் ம்
ம்
நானு செஞ்சுக்கிற போளி ஆனா இப்ப செஞ்சுக்கிற இப்ப ரொம்ப நாள் ஆச்சு ஸ்வீட் நாங்க ரொம்ப எடுத்துக்குது இல்ல
ம் எனக்கு எனக்கு ஸ்வீட் ரொம்ப புடிக்கு சும்மா வீட்ல போர் அடி சும்மா போர் அடிக்கு போது ஒ அதெல்லா பாத்தா எப்படி தோழி போர் அடிக்கு போது என்ன பண்ணவே யாரு எ நானே எங்க மாமிய தா வீட் ல இருந்தாலு நா பர்மிஷன்லா கே இருக்க மாட்டே ஏனா எ வீடுல அது கிச்சன்புல்லா ஏ கண்ட்ரோல்னா நா என்ன வேணா பண்ணிப்பேன் சொல்லி போரடிக்கு லட்டு செய்வே லட்டு செஞ்சு எல்லா இங்க நாட்
அப்டியா லட்டு செய் அந்த முற சொல்லுங்க எப்டினு நானு ட்ரை பண்ணி பா
அ ஈ ஸி ரொம்ப ஈஸி தோழி பத்து நிமிஷோ ஒரு ஆஃப்னவர் நம்ம க்கு டைம் எடுத்தா போது செஞ்சில்லா நா நெக்ஸ்ட்டு கால்ல கண்டிப்பா சொல்றே
கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு கால்ல சொல்லுங்க ஆமா ஆமா நம்ம இணைப்பு கட் போது தோழி உங்க கூட பேசன்துமே மகிழ்ச்சி உம் ரொம்ப நன்றி அ செரிங்க தோழி